ஹலோ
வணக்கம்
ஆ வணக்கோண்ணே
நல்லாருகீங்களா
ஆ நல்லாருக்கேண்ணே நீங்க நல்லாருக்கீங்ளா
ஆ நல்லாருக்கே நல்லாருக்கே
சேரிண்ணே
சாப்டீங்ளா
ஆ சாப்ட்டோண்ணே நீங்க என்ன சாப்டீங்க
ஆ சோறு சாம்பாரு
சேர் செரிங்கண்ணே ஏ இன்னக்கி சண்டே என்வி எதுவு சாப்பல்ல எடுக்கலையா
இல்ல எடுக்கல கொஞ்சோ ஹெல்த் இஸ்ஸுஸ் அது அதுனால கொஞ்சோ எடுக்கல
ஓ சேர் சேரியண்ணே
ஆமா எப்பயு எடுப்போ வீக்லி எடுப்போ இன்னக்கி எடுக்கல
சேரி அண்ணே
அப்பறோ நீங்க சாப்டீங்களா என்ன சாப்டீங்க
நாங்க பருப்பு சா சாம்பார் சாதமு பொடலங்கா கூட்டு சாப்ட்டோண்ணே
ஓ சூப்பர் சூப்பர் வேற என்ன விசேஷங்கள்
வேற என்ன விசேஷங்கள்லா ஒண்ணு இல்லண்ணே ஒங்களுக்கு என்ன பிடிக்கு
என்ன பிடிக்கும்னா
சாப்பாட்ல என்ன புடிக்கு என்வி புடிக்குமா
ஆமா எனக்கு மேக்சிமம் என்விதா புடிக்கு
என்வில என்ன புடிக்கு
எங்களுது சிக்கன் எனக்கு மோஸ்ட்லி சிக்கன் தா புடிக்கு
சேர் சேரியண்ணே
ஆமா அதே ரொம்ப அதுல நெறைய வெரைட்டிஸ் இருக்கு அதுனால அதுதா ரொம்ப விரும்பி சாப்டுவோ மட்டன் வந்து எப்பயாவது வந்து இப்ப பிரியாணி இந்த மாரி செஞ்சாதா ப டியு மட்டன் புடிக்கு
செர் செரியண்ணே
ஆனா மோஸ்ட்லி சிக்கன்னா நல்லாருக்கு
சேர் சேர்
ஆமா அப்பறோ இன்னிக்கி ஃபுல்லா எப்டி போச்சு முழு நாளு
காலேல எந்துருச்சு சர்ச்சுக்கு போயிட்டு வந்தோ
ஓகே
அப்பறோ இந்த நாள் அப்டியே போயிட்ருக்கு
ஓகே ஓகே
ஒங்ளுக்கு எப்டி போய்ட்ருக்கு இன்னக்கி சேர் சேரியண்ணே
ஆமா
நீங்க என்ன எந்த சர்ச்சுக்கு போவீங்க சேசையா
நாங்க பெண்டிகாஸ்ட்டு போவோ
அ சேரி சே
எல்லாதுலேயு இருக்காங்க எங்க ரிலேஷன் பாதி பேரு சி எஸ் ஐ
ஓ சேரி சேரிங்
எல்லா இருக்காங்க
சேரிங்க
ஆமா
நம்ம அதெல்லா கெடையாது நம்ம வந்து நெறைய எல்லாதுலேயு போயிக்கு உ பிரச்சன கெடையா
நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க
நாம பிஸ்னஸ் பண்றுக்கோங்
ஓகே சேரிண்ணே
ஆமா நீங்க
நா படிச்சிட்ருக்கே அண்ணா
ஓ சூப்பர் ம் என்ன படிக்கிறீங்க
நா தியாலஜி படிச்சிட்ருக்கேனே
ஓ தியாலெஜியா சந்தோஷா ம் நல்ல விஷயோ
உங்ளுக்கே என்னந
அ ரெண்டு கொழந்தைங்க இருக்கு
பொண்ணு
ஆ ரெண்டு பொண்ணு
சேரி அண்ணே என்ன பண்றாங்க ரெண்டு பேரு
அ ஒரு பொண்ணு செவன்த்து படிக்குது
சேரிங்
ஒரு பொண்ணு மூணு வயுசு ஆவுது
சேரி சேரிங்க
ஆமா ரெண்டாவது பொண்ணு கொஞ்ச லேட்டா பொறந்ததால கொஞ்சோ ம்
என்னங்கண்ணே
இல்ல ரெண்டாது பொண்ணு கொஞ்ச லேட்டா பிறந்தனால கொஞ்ச கொஞ்ச ஏ ஏஜ் டிஃப்ரெண்ட் இருக்கு
ஓ சேரி சேரி சேரி
ஆமா
அக்கா வீட்ல இருக்காங்களா
ஆம் ஆமா வீட்ல இருக்காங்க
சேர் சேரிங்க
ம் அப்புற படிப்பு இன்னு எத்தன வருஷ இருக்கு
படிப்பு முடிய போதுண்ணே இதா ஃபயினல் இயர்
ஓ சூப்பர் ம்
ஓகே
அடுத்து என்ன பிளான் பண்ணிக்கீங்க
அடுத்து என்னென்ன இன்னு ஒன்னு இல்லனா இனி எக்ஸாம் முடிஞ்சு தீசஸ் எல்லா முடிஞ்சதுக்குப்புற தா யோசிகணு
ம் ம் ஓ நல்ல விஷயம் ஆ
அ பாப்பா இருக்கா அவள ஸ்கூல விட்டுட்டு தா வேற எதாவது செய்ணு
ஆமா மா
ஒன்ற வய்ச்தா ஆகுது
ஆ சேரி சேரி
அதனால அவள ஸ்கூல்ல விட்டுட்டுதா அடுத்து எதாவ்து செய்ணுணே
ஒன்ற வயிசுல இந்தச் ஸ்கூல்ல உடுவீங்க ஓ இதுல பால்வாடி மாரி உடுவீங்ளோ ஃபிளே ஸ்கூல்ல ஒன்ற வயசுமா எடுகறாங்க
இல்லண்ணே ரெண்டு வயிசு ஆகுது இந்தத் ஆ ஆமாணே இந்தக் கட இ இந்த இந்த இயரோட என்க்கு பைனல் இயர் முடியுது அதனால அவள ஸ்கூல் பிளேஸ் கூல்ல வுட்டுட்டனா பெ இல்ட்டி ஸ்பெசிபிக்கா ஒரு ஆள் இருந்துட்டே இருக்ணுல்ல
ஆமா கண்டிப்பா அந்த இப்டி கொஞ்சோ ஃபுட்டு கொஞ்சோ பாக்கணு கரெட்டாப் பாத்து குடுக் குடுக்குணு ஆமா என்ன இந்தாலு நாம பாக்கறமா வராது வெளில வுட்டம்னா அவுங்க சும்மா கடமைகி பாப்பாங்க ஆனா நம்ம கொஞ்சோ இருந்து பாத் அ ஹெல்த்தியான ஃபுட்ட குடுக்குணு
ஆமாங்ண
ஆமா அது ஹோம் டேக்கரு வந்து கர்ட்டா பாக்கணு
ஆமாங்ண
ஆமா
உங்க ஊர் ஸ்பெஷல் என்னாணே
எங்க ஊரு ஸ்பெஷல்லா வந்து நெறைய இருக்கு இங்கள மல்லி மல்லிகப்பூ வந்து ஸ்பெச ஸ்பெஷலு ஆம்மா நெறைய இருக்குமா டெம்பிள்ஸ் இருக்கு ஆனா வந்து மல்லிதா வந்து ரொம்ப பேமஸ்சுன் சொல்வாங்க மல்லிகப்பூ ஆமா
சரி சரிண
உங்க ஊர்ல என்ன ஸ்பெஷலு
எங்க ஊருல ஏன்னா நெறைய டெம்பிள்ஸ் அதா ஸ்பெஷல்
ஓகே ஓகே அப்றோ உங்க பொழுதுபோக்குலா என்ன உங்ளுக்கு என்ன புடிக்கு எந்த விளையாட்டு புடிக்கும்
நாம்ப்ப எனக்கு பிடிச்சது வந் பேட்மிட்டன் பேட்மிட்டன் நீங்க என்ன வெளையாடுவீங்க
நா கிரிக்கெட்தா வெளாடுவோ
ஆ செரி செ
அது சின்ன வயிசுல அதுக் கிரிக்கெட்டுதா இம்ப ஆர்வமா இருப்போ அப்ப ஆனா மத்த இது வந்து அந்த அளவுக்கு பிரபலமா இருக்காது மொதல்ல
அதா அதா
தா வந்து கொஞ்சோ எக்சஸைசுகாக வந்து ஷெட்லுகாக்கு வெளாடுவாங்க நாங்க வந்து மொதல்ல மேக்ஸ் சிம வந்து கிரிக்கெட்தா அதனால காலைலந்து நைட்டு வரைக்கு விளாடுவோ அந்த ஒன்னுதா அப்றோஸ்க் கூல்ல போம்போது அது கபடி வந்து அங்க ஸ்கூல்ல வந்து கொஞ்சோ ஆடுவோ அந்துகப் பறோ வந்து நம்ம ஒர்க்கு அந்த மாரி போன அப்றோ அந்த எதுமே விளார்றக்கூடிய சிட்டுவேஷன் இந்து அமையல ஆனா எப்பியா ஃப்ரீயா இருக்கும்மோது அந்த இப்ப அப்பறோ ஷெட்லுகாக்கு கொஞ்சோ விளாட ஆரமிப்போ
ஓ செரி செரிங்க வுங்கஃப் வுங்க ஹாபி என்னாணே
என்னோட ஹாபி வந்து மியூசிக் கேக்றது தன்ன ஹாபி எனக்கு மியூசிக் அம்ப விருப்பம் ஆம்மா அது வந்து இம்
துக் கேப்பீங்க
கொஞ்சோ மெலோடிஸ் அது அ ஆமா மெலோடிஸ் ந்தமோ புடிக்கு அது ஒவ்வொரு சிட்டுவேஷன் தகுந்த மாரி எனக்கு வந்து நல்லா சவுண்ட்ஸ் நல்லா இருக்கணு எனக்கு வந்து ஃபைவ் பாயிண்ட் வன் இந்த மாரி ஸ்பீக்கர் வெச்சு நல்லா இந்த இங்கிலீஷ் சாங்ஸ் எல்லா கேட்டா நல்லா இருக்கு எனா அந்த இங்கிலீஷ் சாங்ஸ்ல வந்து அவ்ங்க வந்து எல்லா இன்ஸ்ட்ரூமன்டு யூஸ் பண்ணிர்ப்பாங்க இப்ப அதா அந்த எனக் அ ஆ எனக்கு ட்ரம்ஸ் ரொம்ப புடிக்கு த ட்ரம்ஸ் வந்த சவுண்ட்ஸ் பேஸ் அந்த கிட்டார்ஸ் அந்த மாரி அல்லா சவுண்ட்ஸ் நல்லா இருக்கு இங்கிலீஷ் இந்த இந்த சாங்ஸ் ல்லா சூப்பரா இருக்கு ஆனா எல்லா மியூசிக் கேட்ரு ப்பாங்க அந்த மியூசிக் வந்து அவங்க ரொம்ப எஃபோர்ட் எடுத்திருப்பாங்க அந்த ஹெட்போன்ல கேக்றதுக்கோ ஹோம் தேட்டர்ல கேக்றதுக்கோ அது வந்து ரொம்ப நல்லா இருக்கு
பாப்பா பாப்பா ஃப்ரீ டைம்ல என்ன செய் என்ன செய்வா
வ்ளாண்டிட்டே இருப்பாங்க அவ்ங்களுக்கு எப்பய்மே இப்ப சைக்கிள் ஓட்டணு மூத்த பொண்ணூ சைக்கிள் ஓட்டணு ஆலா சைக்கிளிங் வந்து ரொம்ப ஓ புடிக்கு அது மாரி எதா விளாடுவாங்க அது மாரி ட்ராயிங் ரொம்ப புடிக்கு ஆனா ட்ராயிங் எதாவ்து ஒ வீட்ல சும்மா இருக்கும்போ எப்பயாவ்து ட்ராயிங் பண்ணி எதாது பண்ணிட்டே இருப்பாங்க ரெண்டாவ்து பொண்ணு அதுக்கு அப்டிதா அதுக்கு ஃபோன்ல யூடியூப் தா பாக்கணு
ஆமாண்ணே
ட்யூப் பாத்தா சாப்புடுவோ
ஆமாங்க அது ஒரு ப்ரச்சன அது வேணா உண்மதா அண்ணே எல்லா வீட்லயு அதுதா நடக்கு
இல்ல அது ஒரு தட ஸ்டாடிங் சொல்லு ஓன்னே அது வந்து இப்ப என்னன்னா ஃபேஸ்புக் பாத்தா கூட கடையாது அது ஒன்னு எனக்கு யூடியூப் வைங்க நா பாக்குறே அதுல வந்து இந்த சில்ட்ரன்ஸ் சம்மந்தப்பட்ட ஒன்னு இது வரு அத வரிசயா பாத்துட்டு அத பாத்தா சாப்படணு அது
ன் லகா இப்ப இருக்க ஜென்ரேஷன் ல பூரா அப்பிடிதா அண்ணே
ஆமா அது என்னனா நம்மளு கொஞ்சோ டென்ஷன் கொறையதுக்காக வந்து நம்ம அப்டி குடுத்து பழக்குறோ ஆனா அது வந்து ரொம்ப அட்ரேக்ஸ் யூடியூப் வந்து ரொம்ப ரொம்ப அ சின்ன புள்ளெங்கள வந்து ரொம்ப அட்ராக்ஸ் பண்ணுது
அதா அதா
அ அது ஆமா ஆனா நம்ம அப்டி உட்டாலு தப்புதா எனா எனி டைம் ஃபோனு இல்லாம இருக்க முடியாது ஃபோன பாத்த ஒனே வேணுனு சொல்றதூ ஆ
ஒரு அரகண்டா பிகேவ் பண்றாங்க வாங்கனா அதேதா
நீங்க எப்டி ஹேண்டில் பண்ணுவீங்க பாப்பாவ
நாங்க கொஞ்ச நேரொ சாங்ஸ் கேக்குறதுக்கு குடுப்போ அதுக்கப்பறொ கொஞ்ச ந நாங்க இவுர வந்து நாங்க என்ன பண்ணுவோனா வளாடவே விட்ருவே வெளிய கொண்டு போய் கிரவுண்ட்ல வளாட விட்ருவே
ஓகே
விட்றதுக்கு அப்பறொ சாய்ங்காலோ நானா ஒரு பத்து நிம்ஷோ ஃபோன் காம்ப்ப அது கப்பறொ அங்க டி வி இல்லையா வீட்ல அதனா ல நா ஃபோன் காம்ப்பே நா கொஞ்ச நேரொ பத்து நிம்ஷொ காம்ப்ப கண்டின்யூஸா அவ்ளோ தா அதுக்கப்பறோ அவ அப்டியே தூங்கிரூவா
ஆமா அதே விஷயம் தான் ஏன்னா நானும் கேபிள் ஏன்னா அப்பயே எடுத்துட்டேன் கேபிள் வந்து போடவே இல்ல நான் வந்து இந்த நியூஸ் கேக்கறதுக்காக தான் போல போட்டேன் அ நியூஸ் கேட்க போ எதாவது சாங்ஸ் கேபோம் அப்பறம் அது வந்து ரொம்ப நம்ம அடிக்ஷன் ஆயிச்சு அதனால அது எடுத்துடு நம்ம அது வேணாம் போட்டு அது அழ வீட்ல எந்த இதுவுமே கெடையாது அதனால நாம வந்து பாக்க போது பத்து நிமிஷம் காட்டுவேன் அப்படித்தான் போய்கிட் இருஞ் சி ஆனா அதுக்கப்பறம் அது எனக்கு சாப்பிடும் போது யூடியூப் காட்னாதா சாப்டுவேன் அப்டின்னு கேக்குது
அதான
கஷ்டமா தா இருக்கு ஆனாலு கொஞ்ச ஆமா மேக்சிமம் பா கொறச்சு கொறச்சுதா பண்றோம் நம்ம வெளியே மேக்சிமம் வெளியே போயிருவோம் இருக்கும் போது எப்பயாவது காட்டறதுதா
செரி செரி ஆன நீங்க ச ராத்திரி எப்ப வருவீங்க வீட்டுக்கு
ஆ வந்துருவேன் ஒரு எட்டு ஏழு எட்டு மணிக்கல்லா வந்துருவேன்
ஓ செரி செரி
ஆமா ஆமா
பாப்பா ஸ்கூல் வேன்ல போயிடுவாளா
ஆமா தனியா போயிடும் அது ஆட்ட பின்னாடி ரோட்டு மேலதா வீடு இருக்கு ஆமா ஆமா
செரியான செரி இந்த பாப்பாவ கிரச்சல ஸ்கூல்ல எல்லா அந்த இன்னும் விடலையா
ஆ
இன்னும் விடலயாங்ண்ணா
இல்லக உடல உடல உடல ஆமா அது வந்து அதா மூணு வய்ஸ் தில்லாத முதல பால்வாடில வுட்டோ அது வந்து போல
ஆ அந்த முட்ட சத்து மாவுல்லா கெடைக்குது அதெல்லா வாங்குவீங்ளா
அது இப்ப கெடையாது மூணு வயசு மேல கெடையாது
ஓ செ
ஆமா ஆமா அது வந்து மூணு வயசு வந்து பால்வடி வுட்டா குடுப்பாங்க
ஓ
ஆமா
செரி செரியான செரிங்க செரிங்க அப்பறம் என்ன
ஓகே
விசேஷங் நாள
ஊர்ல விசேஷம் இப்பதைக்கு இல்ல ஸ்கூல் தொறந்துட்டாங்க அதனால ஃபுல்லா ஒர்க்கு அத நோட்டு வாங்குங்க அத வாங்குங்க சாட் வாங்கு எல்லாம் புதுசா திருப்பி ஏன்னா ஒரு மாசம் ரெஸ்ட்ல இருந்தோ திருப்பி அந்த ஸ்கூல் ஒ ஒரு மாசம் மாசத்துக்கு ஃபுல்லா ஒர்க் ஆகும் அதா சரி பண்ணணு
செரியண்ணா செரி செரியண்ணா
ஆமா ஓகே தேங்க்யூ
சரி தேங்க்யூண்ணே தேங்க்யூ